ஹலோ
வாந் தோழி எப்புடி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே பாப்பால்லா எப்டி இருக்காங்க வீட்ல அத்த மாம் மா எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்கோ
என்ன பண்ணிகிட்ருக்கீங்க
ஏன்னா இப்போ வந்து நம்ம நீங் இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்க ஏரியால்லா ரொம்ப சுத்தமா இருக்கா
அ இல்லேங்க ரொம்ப இதாதா இருக்கு நெறையா எடத்துல குப்ப கொட்டி வச்சுட்டு நெறைய ம் எடத்துல எச்சிலெல்லாம் துப்பு ப்புறாங்க ரொம்ப அசிங்கமா இருக்கு
ஏன்னா இன்றைய காலத்துல வந்து நம்பளுக்கு வந்து சுத்தோ அந்த வந்து நே என்ன சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில வந்து வேற முக்கியமானதா இருக்கு ஏன்னா சுத்தோ இருந்தா மட்டுந்தா நம்மளோட உடல் நலத்த வந்து பாதுகாப்பா வந்து பேண முடியும் ஏன்னா இப்போ நார்மலா பாருங்க நம்ம காலையில எந்துருச்சு ப்ரஷ் பண்ணி குளிச்சு கை கால்லா சுத்தமா இருந்தா மட்டுந்தா அனுப்புவோ அந்த காலத்துல எல்லாம் சும்மா நார்மலா இது பண்றாங்க ஆனா இப்ப கொழந்தைகள் வெளியில வெளாண்டுட்டு வந்தோன்னே நம்ம சோப்பால குடுத்து நீங்க கை கழுவுங்க அப் அப்டி பண்ணா மட்டுந்தா அவுங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கு ஏனா நம்ம வீட்டையும் ஏனா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நல்லா மழ பெய்ஞ்சிச்சு எங்க ஏரியால சுத்தி தண்ணி தேங்கியிருந்துச்சு ஏ பொண்ணு இருக்குறதல்ல மழையில வெளாண்டு தண்ணிய மீச்சுட்டு வந்துருந்தா வீட்டுக்கு வந்த ஒட்னே அவளுக்குள்ள கால்ல வந்து என்ன சொல்லுவாங்க அலர்ஜி மாரி வந்துட்டு ஏன்னா நா சொன்னே அதுல வெளாடாத தண்ணி தேங்கியிருக்கு ஏன்னா ஒத்து வராது அவளுக்கு இந்த ஸ்கினுக் க்குள்ள ப்ராப்ளம் இருக்கனால வந்து சோப்பு போட்டு கை கால்லா கழுவி மஞ்சள் போட்டு கழுவி எல்லா இது பண்ணே
அந்த மாரி பண்ணு பண்ணுனால அதுக்கு பண்ண பெறவு ரொம்ப அழுதா அது அப்புறோ சுடு தண்ணில நல்லா கொஞ்ச நேரோ வச்சு அதுக்கு பெறகு தூங்க வச்சே ஏன்னா இப்ப வந்து தண்ணீர் தேங்கிக் கெடந்தாலுமே அதுல வந்து தே கொசு வந்து இருந்து நம்மளுக்கு வந்து பல நோய் ய்கள் வந்து வர வாய்ப்பு நெறையா இருக்கு
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டு தா ஆ ஏன்னா இப்போ ரொம்ப இப்போ ஒவ்வொரு எடத்துல மழ வந்துட்டு தா இருக்கு நெறையா எடத் டத்துல இந்த மாரி தேங்கி ஆ குப்பை எல்லா நெறையா இருக்கு அந்த குப்ப கொட்றனால இப்ப முன்னாடியாவது நம்ம வீட்டு பக் கத்துல குப்ப தொட்டி வச்சு அதுல குப்பை போட்டுட்டு இருந்தோம் இப்ப வந்து கார்ப்பரேஷன்லருந்து குப்ப வீட்டுக்கே வந்து எடுத்துட்டு போறனால எடுத்துட்டு போனாலுமே என்ன பண்றாங்க கொண்டு போய் நம்ம வீட்டு பக்கத்துலயோ இல்ல எங்கேயாவது ஒ ஒ கொட்டி விட்றாங்க கொட்டி விட்டனால அதுலருந்து நெறைய கொசுக்கள் வருது கொசு வந்து நம்மள கடிச்சிச்சு அப்டின்னா நமக்கு தான் காச்சல் வரும் ஆனா அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது இதே மாரிதான் பக் எங்க வீட்டுக்கு பக் கத்தில தான் குப்ப கொட்டி வச்சிருக்காங்க ஆ சும்மா நடந்து வாக்கிங் போலான்னு சொல்லிட்டு வாக்கிங் போனோம் எங்க பாப்பாக்கு கொசு கடிச்சு கையெல்லாம் கொப்பள கொப்பளமா வந்துருச்சு என்ன பண்றதுன்னே தெரில அதுல இருந்து என்ன பண்றது நாங்க கீழேயே போறதில்ல ஒருத்தர் பண்ற தப்புனால நம்மளையும் பாதிக்குது அதனால என்ன பண்ட்டோம் பாப்பாவ மேல கூட்டிட்டு வந்து ஃபுல்லா கழுவி விட்டுட்டோம் அ ம் த குளிக்கவே வச்சுட்டோம் அம் தலையிலருந்து கால் வரேக்கும் நல்லா அம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா குளிக்க வச்சுட்டு அதுக்கப் அப்ரோந்தா பாப்பாவ படுக்கவே வச்சோம் அதுவும் படுக்க வைக்கும்போது அப்டி இப்டி உருண்டு பெறல்றா ஏன்னா அந்த கொசு கடிச்சு அந்த புண்ணு வந்ததுனால அவனால என்ன பண்ணனுமே தெரில அதனால நம்ப வந்து சுத்தமா இருக்கணும் நம்ம பக்கத்துலருக்கவுங்களயும் நா வந்து சுத்தமா வச்சுக்கொணும்
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதா ஏன்னா இன்னைக்கு நா வந்து ஒரு வேலையா நா வந்து இன்னைக்கி ஃப்ரைடேனால கோயில்க்கு போனேன் கோவில்க்கு போயிட்டு திரும்பி வரையில என்ன ஆச்சி அப்டினா இந்த பழ கடைல வந்து அழுகுன பொருக்கள்லாம் இருக்குல்ல பழக்கட காய்கறி கடைலல்லாம் அழுகுன பொருக்கள் எல்லாமேச் சொல்லி அத வந்து வேஸ்ட் பொருளுனுசொல்லி ஒரு சைட்ல வந்து கொட்டிர்ந்தாங்க அதெல்லாம் அதுல்லாம் வந்து சாப்டுது மிருகங்கள் சாப்டுது எல்லா ஆடு மாடேல்லாம் சாப்றப்ப எல்லா ஃப்ரூட்ஸ்யும் ஆடு மாடு சாப்டாது அந்த உணவுகள்லாம் கொண்டு வந்து என்ன பண்றாங்க கழுவி அந்த மாரி போட போப்போ அது வந்து ஸ்மெல் வருது இன்னொன்னு வந்து என்ன பண்றாங்கன்னா காய்கறியும் பழங்களும் ஃப்ரெஷ்ஷா இருக்கதுக்காண்டி அவுங்க வந்து கெமிக்கல் ஆ ஒரு கெமிக்கல் வந்து ஸ்ப்ரே பண்றாங்க அதுனால வந்து அது எப்பொழுவுமே ஒரு ஒரு வாரம் நம்ம வீட்ல வாய்ண்டந்தோட்னயே காய்கறிலாம் வாடிருது அவுங்க ஒரு பாட்டல்ல வச்சி ஸ்ப்ரே பண்ணப் போம் அது வந்து ஒரு வாரத்துக்குனாலும் கெட்டு போவாம ஃப்ரெஷ்ஷாருக்கு அந்த மாரி பழத்த வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒன்னுக்கு ரெண்டு திருப்பு கழுவுணும் நால்லாம் க்ரேப்ஸ் வாங்குனேன்னா என்ன பண்ணுவேன் ம மஞ்ச தண்ணில போட்டு ந்து ஃபஸ்ட்டிஸ் அந்த தொலியல்லாம் எடுத்துட்டு மஞ்சள் போட்டு ஊற வச்சுருவேன் அந்த ஸ்கின்ன ஃபுல்லா எடுத்துட்டு ஊற வச்சுருவேன் அதுக்குப் பெறவுதான் ஒரு ஃப டென் மினிட்டுக் கப்புறம் எடுத்து நாங்க சாப்டுவோம் ஏன்னா இப்ப உள்ள காலத்துல வந்து நம்ம சத்தான உணவுகள் வந்து கெடைக்கிறதே ரொம்ப அரு அபூர்வமாருக்கு சத்தான உணவுகள் சாப்புடுத மூலவு நம்ம நம்ம நல்ல உடல்பயிற்சி நல்லா செய் செய்வது மூலமு சுத்தமா இருந்தா மூலம்தா நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியு நா சொல்லுவே ஏன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போன நென்ச்சோங்ளே பள்ளி வீடு தெருப் பக்கோ அப்றோ பொது எடங்கள்ல இந்த பஸ் ஸ்டாப்பு கோவிலு இந்த பார்க்கு அந்த மாரி எடத்துல வந்து என்னன்னா நம்ம வந்து சுத்தமா வச்சிருக்கணு பொ இப்ப நம்ம பார்க்குக்கு போனு நெனச்சுக்கோங்ளே எதாவ்து ஸ்நக்ஸ் கொண்டு போறோ சாப்ட்டுட்டு அப்டி டஸ்பின்ல போடாம அங்கயே போட்டு வர்றாங்க இத வந்து ஒரு ஆளு செய்யல ஒரு ஆள பாத்து ஒரு ஆளு செய்ய செய்ய அந்த பார்க்கே சுத்த இல்லாம ஆயிருது கொழந்தையல வந்து பார்க்குல போய் வெளாண்ட்டு வந்து அ இன்ஃபெக்ஷனோட படுத் படுத்துருக்கத விட நம்ம வந்து சுத்தமா வ நம்ம நம்ம இருக்க எடத்தயு நம்ம சுற்றுப்புறத்தையு ரொம்ப சுத்தமா வலிச்சி வச்சிருந்தா நம்ம வந்து உண்மக்மே நல்ல ஆரோக்கியமான உடலு இருக்கு நல்லா சப்பியாவு நம்மளால வாழ முடியு இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பழமொழி சொல்லுவாங்க சுத்த சோறு போடு கேள்விப்பட்ருக்கீங்களா நீங்க
ஆமா கேள்விப்பட்ருக்கே இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அந்த கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்து அந்த தோல எடுத்து மஞ்சள்ல கழுவி சாப்புட்ணுன்னு இத நா புதுசா இப்ப கேள்விப்பட்றே
தோலு இல்ல இந்த ரூட்டுக்குள்ளது இருக்குல்லா கிரேப்ஸ்ட்டு ரூட் இருக்கு அதுல வந்து பஃபங்கஸ் இருக்கு கிரேப்ஸ் தனி தனியா ஆஞ்சி தண்ணில போட்டு மஞ்சள் போட்டு நீங்க சாப்டணு இதே மாரி ஸ்ட்ராபெரியு சேம் தா என்னா ஸ்ட்ராபெரி வந்து நீங்க சும்மா டைரக்டா சாப் டிங்கன்னா ஸ்ட்ராபெரி சாப்ட்டான்னா உங்களுக்கு வந்து அது ஸ்ப்ரே பண்ணிருக்காங்களா அதுல வச்சுட்டு எ பொண்ணு அந்த மாரி அலர்ஜி ஆயிட்டு அதுக்குப்பிற தா ஒரு டாக்டர் சொன்னாங்க எப்பொழுது எப்பா ஸ்ட்ராபெரி வாங்குதீங்களோ நீங்க என்ன பண்ணணு தண்ணியில போட்டு மஞ்சள் போட்டு ஒரு ஃபைவ் மினிட் வச்சிருக்க நல்ல வினிகர் போட்டு அதுல உள்ள மேல இருக்கு கெமிக்கல் எல்லா போய் அது பறகுது சாப்ட்டணு இல்லைன்னா அலர்ஜி வந்துரும்ன்னு சொன்னாங்க ஸ்ட்ராபெரி அண்ட் கிரேப்ஸ்
இல்ல நானே இனிமேல் அந்த மாரி கிரேப்ஸ கழுவியே சாப்ட்றே ஏன்னா இப்போ நம்ம சுத்தத்த பத்தி பேசிட்டு இருக்கோ அத வந்து கண்டிப்பா நானு வந் து அந்த மாரி பண்ணுவே ஏன்னா எனக் தெரியாம இருக்கு இத்தனால சுத்தங்கிறது நா என்ன நெனச்சேன்னா குப்ப கொட்டக்கூடாது அப்டின்னு நெனச்சே ஆனா இது எல்லாமே நம்ம வந்து நோய வந்து நம்ம நோய்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு இப்டி எல்லா பண்ணோனா நம்ம நோய்லிருந்து பாதுகாக்கலா அப்டின்னு சொல்ட்டு நீங்க எனக்கு சொன்னீங்க அது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ சுத்தோ சுத்தோன்னு சொல் ட்டு நெறைய பேர் நம்ம சொல் ஆ நம்ம சொல்லிட்டு இருக்கோ ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ள ம் நம்மள நம்ம சுத் தம் படுத்திக்கணு இப்போ வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்க அவுங்க என்ன பண்றாங்க அப்டின்னா ஆ தோவைக்கு போது தண்ணி தெரிக்குது ஆ இப்போ தோவைக்குபோது தண்ணி தெரிச்சுனா அந்த தண்ணி எல்லாமே எங்க போது அந்த வீட்டு வாசப்படியிலியே வருது வீட்டு வாசப்படியில பாத்தீங்கன்னா நெறைய கொசு அ ம் சின்ன சின்ன பூச்சி அந்த வெள்ள கலர்ல பூச்சி இருக்கு அந்த பூச்சி எல்லாமே சின்ன சின்னதா உறிட்டுருக்கு
கண்டிப்பா நீங்க சொல்றது ஏனா நம்ம வந்து பள்ளி செல்லு குழந்தைகள்